ஹலோ வணக்கோ என்னா தோழி என்னா பண்றீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு தோழா இனிமேல இப்போ தூங்கணுதா எல்லா வேலையு முடிஞ்சாச்சு
ம் ம்
எ கொழந்த மட்டு சாப்படவே இல்ல
ரெஸ்ட்டே இல்ல போல உங்களுக்கு தோழி
ஐய்யோ ஆமா எங்க வீட்ல கொஞ்சோ எங்க அம்மாக்கு ஒடம்பு சரியில்ல அதனால எல்லா வேல் லையு நானே பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லன்னா கொஞ்சோ ஓளவுக்கு ரெஸ்ட் டு இருக்கு எனக்கு இப்ப பால் ஆ எல்லா போயிட்டு அவுங்க சுடு தண்ணி ஊத்திக்குனாங்க அது எல்லா அவுங்களுக்கு கிளீன் பண்ணி டெய்லி அந்த வேல அப்பறமா அவுங்களுக்கு இப்போ கிச்சனுக்கே போ முடியாது ரொம்ப எரியுது அப்படி செல்லி சொல்றாங்க அதனால நா ரே எல்லாமே பண்ணிட்டு இருக்கறனால ரெஸ்ட்டு எடுக்க முடியல இப்போ ஒரு ஒரு வாரமா ரொம்ப பென்டு நிமிருது எனக்கு
ம் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையா சிஸ்டர்
இல்லப்ப யாருமே இல்ல எல்லாருமே அவுங்கவுங்க வேலையில இருக்றாங்க ஒரு தங்கச்சி பாத்தீங்னா கன்சிவா இருக்காங்க ஆ வேலைக்கு போயிட் டு வராங்க கரெக்டா இருக்கு அவங்களுக்கு அக்கா பாத்தீங்னா அவுங்க வீட்டு மாமியாரு அவுங்க பையன் அவங்கள பாத்துட்டு அவுங்க வீட்ல இருக்கறாங்க அதுவே அவுங்களுக்கு கரெக்டா இருக்கு நா மட்டுதா இப்ப எங்க அம்மாவ பாத்துட்டு இருக்க இங்க
ம் இப்ப எப்டி சிஸ்டர் வராங்ளா எப்டி சிஸ்டர் ஒன்னாதா வருவீங்ளா எப்டி
இல்ல ஒரே வீட்லதா இரு க்றோ மேல கீழ அந்த மாதிரி கீழ எங்க அம்மா வீடு அது பக்கத்துல என்னோட வீடு ஆ ஃபஸ்ட்டு மாடியிலா எங்க அக்கா
ம் ஓ அப்டியா பரவாயில்லயே சிஸ்டர் எங்க வீட்ல வந்து எப்டி தெரிமா அ சொந்தக்காரங்க அக்காங்ளா ஒரு அக்கா வந்தாங்னா எல்லார் அக்காவு வந்துருவாங்க ஒரு ரெண் மூண் நாள் ஒரு மாசோ கிட்ட இருந்து ஜாலியா இருந்துட்டு போவாங்க
நல்லது தோழா இந்த மாரி இருந்தா நல்லதுதா இப்ப நாங்க இங்கேயே நாங்க கூட இங்க தனி தனியா இருக்குபோது ஆ வாரத்துக்கு ஒரு தடவ வந்துருவோ ஒரு ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து அம்மா வீட்ல சாப்ட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மாமியார் வீட்லருந்து வருவோ இப்போ எல்லாரு மே ஒரே வீட்ல இருக்கறதுனால எங் கமே போறதுக்கே இல்ல தடுக்கி விழுந்தா அம்மா வீடு
கொஞ்சோ மேல போனா அக்கா் வீடு கீழ போனா தங்காச்சி வீடு அந்த மாரி
அந்த மாரி இருக்கு இப்போ அதனால யாரு எங்கு போறதுக்கு இல்ல போனாலு இப்போ நா திரும்பி எங்க மாமியார் வீட்டுக்கு தா போணுமே
ம் ம்
அ அந்த மாதிரி இருக்கு இப்போ
எனக்கு எனக்கு புடிச்சது எப்டி தெரியுமா தோழி நம்ம எப்பவுமே லாங்கா இருக்கணு நாளு பேர் நம்ம வீட்டுக்கு வரனு‌ நாள பின்ன நம்மளு போனு அந்த மாரி இருந்தாதா நம்ம கிட்ட நம்ம கிட் டேய இருந்தோனு வச்சீங்ளே யாருக்கும் நம்மள மதிக்க மாட்டாங்க
ஆமா கரெக்டு தா அதுவு இல்லாம அந்த அன்பு கூட கொஞ்சோ கொறஞ்சிருது தூரமா இருக்குபோது ஆமா
அப்படி அந்த மாரிலா பேசுவாங்க
ஆமா தூரமா இருக்குபோது பாத்தீங்னா அன்பு நல்லாவே தெரியு அல்ல நல்லாவே இருக்கு எப்பாது ஒரு தடவ பாப்பாங்க அதோட அந்த பாசம் அந்த பேச்சு எல்லாமே ரொம்பவே நல்லாருக்கு கேக்குபோது கூட இப்போ ஒரே எடத்துல இருக்களதுனால அந்த மாரி ஒரு ஃபீலிங்கே வரமாட்டேங்குது
ம் மாம மாமியார் வீட்டுக்கு போன தா ஃபீலிங் வரு
இப்போ மாமியார் வீட்டுக்கு நாத்தனார் வீட்டுக்கு எல்லா யாரு போவா சொல்லுங்க
இப்ப எப்டி தெரிமா இருக்கீங்க நீங்க வந்து அம்மா வீட்ல வந்து மாமியார் வீட்டுல இருக்க போல இருக்கீங்க மாமியார் வீட்டு போனா மாமியார் வீட்டு போனா அம்மா வீடு போல இருக்கு
ஆம்மா கரெக்ட்டு அனா அந்த மாரி இருக்காது மாமியார் வீட்லயே இருக்க மாட்டாங்க
ம் ம்
அவுங்க பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வீ பொண்ணே பாக்கற்துக்கே அவுங்களுக்கு கரெக்ட்டாருக்கு
ஒ ஒ
பொண்ணுக்கு மூணு பசங்க ஓ மூணு பேருக்கு போய் ஸ்கூல்ல விட்ருது கூப்ட்டுட்டு வரது அப்புறமா டியூஷன் கூப்ட்டுட்டு போறது கூப்ட்டுட்டு வர்றது பொண்ணுக்கு சாம்மன் வாங்கி குடுக்குறதுக்கு
சில மாமியாரல்லா இப்டிதா இருக்காய்ங்க பொண்ண மட்டு பாத்துட்டே பொண்ண மட்டு பாத்தேவா ம அதா என்ன சொல்றது வர பொண்ண பாக்க மாட்றாங்க அதோ பொண்ணு தா நென்ச்சு அதுல்லா பாக்க மாட்றாங்க
அது எப்புடின்னா அங் அவ்ங்க பொண்ணு பாக்கற்துக்கே அவுங்களுக் கரட்டா இருக்கு நம்புளயா எப்புடி பாப்பாங்க சொல்லுங்க
நீங்ளு ஒரு பொண்ணு தான அவுங்ளுக்கே
இபஅதல்லா கடையாது அவ்ங்கவுங்க வயித்துல பொறுக்குறதுதா அவுங்களுக்கு கொழந்த நாங்க என்ன தா இருந்தாலு வேறவங்க வயித்துல தான பொறந்து வரோ மாமியாரோட ஒரு கேரக்டர் வந்துரு
ஆம்மா ஆமா சிஸ்ட்ட
ஆமா
நா போ இன்னா தோழி என்னா கொழ்ந்த அழ்துனே இருக்து தோழி ஏ சாப்ட்டு சாப்புட வெச்சிங்ளா இல்லயா கொ கொழ்ந்தைய அலோ அலோ தோழி அலோ அலோ ஹலோ அலோ தோழி